ஹலோ வணக்கம் தோழி
ஆஹ் ம்
உ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு ஏதோ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு ஓறது இ மு கால் பேசும் அப்படின்னு சொல் லிட்டு எதிரே உள்ள ஆமா. அது என்ன செய்றது
சரி ச
கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தோழி
அஹ் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் இப்ப வந்து நம்மளோட நேரத்தை வந்து நம்ம எப்படி பொழுதுபோக்குறோம் அதாவது இப்ப நம்மளோட வேலைைய எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த காலத்துல எல்லாம் பாாரத்தீங்க அப்படின்னாக்கா உஹ் தூக்கம் வரல அந்த காலம்னு சொல்ல முடியாது இப்பயுமே சில பேர் வந்து எல்லா படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க தூக்கம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சங்களேன் உடனே வந்து ஒரு புக்க வந்து படிப்பாங்க இல்லா ஆ அந்த மாதிரி நிறைய புராணங்கள் படிப்பாங்க அந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் வந்து அந்த ம்ம் காலத்துல வந்து நிறைய எழு துவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து கவிதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா ஏதாவது புராணங்கள் அஹ் இல்ல எதுவும் கட்டுரைகள் அந்த மாதிரில்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா தோழி
உம் ஆமா தோழி இப்ப வந்து அப்வந் நிறைய ஆமா புத்தகம் இங்கனாவே தூக்கம் தான் தோழி வருது நமக்கு தூக்கம் வல்ல நா நானு ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு படிக்கிறதுக்குன்னு உட்கார்ந்தாவே நா தூக்கம் வந்துரும் அது படிக்கும் எல்லாருக்குமே உள்ள ஒரு ஒரு ஒரு தற்சையான ஒரு அடிப்படையா உள்ள ஒரு செயல்பாடு சொல்லலா ஃபேன உக்காந்தோ அப்டின்னா தூக்க நமக்கு ஆஹ் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம நா நா இந்த கட்டுரைகள் எழுதரதா கட்டுமா படிக்கிறதா இருக்கட்டு ஆஹ் அது மாதிரி செரிங்களா நம்ம தொடர்ந்து பண்ணணு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அஹ் நல்ல ஒரு அறி வான செயல்கள செய்வதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு திடீர்னு வரலாறு ஆஹ் அது அ ராஜராஜ சோழனா இருக்கட் டு அல்லது அதல்லா நா படிச்ச காலங்கள்லா கிட்டத்தட்ட அது ஹ பத்து பதைன்ஞ்சு வருஷ இருவது வருஷ ஆயிட்டே தோழி எனக்கு இந்த எதுமே நெனைவே வர மாட்டேங்குது
ஆஹ் சரிங்க சரிங்க தோழி இப்ப பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா இந்த ஆஹ் வைரமுத்து சார் அவரோட கவிதைகள்லா கேட்ருக்கீங்களா அதெல்லா கேக்கும் போது வந்து ஆஹ் நம்மளோட வாழ்க்கைய வந்து அப்படியே தத்துருவமாக நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்து ஒரு தத்துருவமாகவும் அழகாகவு தெளிவாய் ஒரு செல பேரோட கவிதைய வந்து நம்ம படிக்கும்போது அந்த கவிதை வந்து செல பேருக்கு புரியாது இல்லையா சும்மா அ ஏதோ படிப்போ ஆனாக்கா வந்து அதோட பொருள் புரியவே புரியாது ச செல கவிதைகள்லா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆனா வைரமுத்து சார் அவரோட கவிதையெல்லா நா வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கவிதைதா கேட்டே அத படிக்க கூட இல்ல து சாதாரணமா ஒரு கைபேசிலதா வந்து நா கேட்டே அவங்களோட கவிதை ஒரே ஒரு கவிதை கேட்டே அந்த கவிதை கேட்டோன்னயு வந்து எனக்கு வந்து அவங்களோட அடுத்தடுத்த கவிதைகள வந்து கேக்கறதுக்கு வந்து தோணுச்சு ஏனா வந்து அவ் அவ்ளோ அழகா தத்துருவமாக அவங்க அம்மாவ பத்தி ஒரு கவிதை எழுதிருப்பாங்க அது கேக்கும் போது வந்து உ நம்மளோட நினைவு வந்து அப்படியே கவிதை எல்லா படிக்கும்போது நம்மளோட மனசு வந்து நம்மள அறியாமலேயே அந்த இடத்தை நோக்கியோ இல்ல அந்த செயல்களை நோக்கியோ அஹ் நம்ம மனசு வந்து போயிடு அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடியே வந்து அதெல்லா நடக்கிற மாரியான ஒரு நிகழ்வு வந்து தோண்ணு அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகுது அப்படிங்கறத வந்து ஆஹ் சா வைரமுத்து சார் அவர்க்கு வந்து ரொம்ப அழகா எழுதிருப்பாங்க அந்த கவிதையை கேட்கும்போது அவங்களோட குடும்ப ஏழ்மையை பத்தியு அந்த பொண்ணோட கஷ்டத்தை பத்தியு அந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புற வந்து அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்த வந்து அஹ் அத அந்த பொண்ண வந்து எப்படி முடக்குவாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகாவே எழுதிருப்பாங்க அஹ் அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாரி கவிதைகள்லா படிக்கறது வந்து நல்லது அப்படிம்ப நம்மளோட நேரத்த வந்து வேற எதுலயோ செலவு பண்றதுக்கு இந்த மா திரியான கவிதைகள் எல்லா படிக்கும் போது அஹ் நம்மளோட அறிவாற்றலும் வந்து அதிகரிக்கு அப்பன் சொல்லலா சிலவற்ற நம்ம கத்துக்கலா இல்லையா
ஆமா அப்ப வைரமு த்து சாருடைய கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டம்னா அவங்க எழுதக்கூடிய நெறைய கவிதைகள் வந்து அஹ்ஹ கேக்கும் பொழுது நமக்கு வந்து சே அவ்வளவு ஒரு நம்ம வாழ்க்கையில நடந்தது அப்படியே எடுத்துக்கா ட்ற மாரில்லா சொல் ஆஹ் இப் ப கூட இப்போ பாரதிராஜா அவர்கள் எறந்து எறந்த காலத்துல கூட ஆஹ் அவருக்கு ஒரு ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க ஆஹ் அது அதெல்லாம் வந்து அந்த அவர் நடித்த படங்களை வைத்தே வந்து ஒரு சிலர் தாங்க ஆஹ் அதெல்லா கேக்கறது நம் நம்மள அறியாமலே கண்ல இருந்து தண்ணி வந்த மாதிரி அவர் சொன்ன கவிதைகள்லா இருந்தது
ஆமா
ஆ ஆமா அந்த போல அந்த மாரியான கவிதைகள் நானும் அவரோட கவிதைகள் நறைய கேட்டிருக்கேன் ஆ கம்பீரமான அந்த குரலோட ஒவ்வொரு அந்த கேள்விக்குறியோட சில கவிதைகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க ஆ இப்படிெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கக்க கூடிய அளவுக்கு எல்லாம் அந்த கவிதைகள் இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குமுதமும் சரியாக எனக்கு அந்த புக்கோட பேர் வந்து எனக்கு சரியா தெரில அதுல வந்து ஒரு கட்டுரையாக ஒரு ஒரு கேள்வியாக வந்து ஒன்னு எழுப்பியிருப்பாங்க அதாவது என்னன்னா உஹ விதவை என்று எழுதுகிறேன் எழுத்தில் கூட பொட்டு வைக்க முடியவில்லை இந்த சமுதாயம் மட்டுமல்ல தமிழும் கூட எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க இது வந்து என்ன அ படிச்சு நான் மறக்க முடியாத ஒரு வரிகள் அப்பன்னு சொல்லலாம் நானு அதுக்கு ஆ அதுக்கு வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து திருப்பி என்ன எழுதிப்பாங்க அப்டின்னு பாத்தீங்கனாக்க விதவை என்பது வடச்சொல் தமிழ் கைம்பெண் என்று எழுதிப்பாருங்கள் ஒன்றுக்கு இரண்டு பொட்டு வைக்கலாம் தமிழ் வஞ்சிக்காது வாழ வைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க அது கேட்கும் போதே வந்து ம் நம்ம மனசுல வந்து எப்டில்லாம் யோசிச்சிருக்காங்க எப்பிடல்லாம் எழுதிருக்காங்க பாருங்க அப்படின்னு நனைக்கிற அளவுக்கு இதுக்கும் இல்லையா
நிச்சயமா நிச்சயமாங்க சொல்றத ப ஆ ஆ அந்த கலைஞருடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கட்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் அப்டியே படிக்கப்பட்டு எழுதியிருப்பாங்க ஆ அவர்களுடைய உறையே வந்து நம்மளுடைய சமூகத்த நல்லா ந ஏ கொடுத்துருப்பாங்க அ அப்படித்தான் சொல்லலாம் ஏன்னா அவருடைய தமிழும் அ உயிர் மூச்சு உயிர் பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு தமிழை வந்துட்டு வாழ வை ஒரு நல்ல மனித மாமனிதன் கூட சொல்லலாம் இதுல வந்து நம்ம அரசு அப்டின்றத தாண்டி ஆ ஒரு நல்ல செயல்பாடுகளை எப்படிய வந்து அ அருமையா அவர்கிட்ட நம்ம க க்கலாம் அப்டின்னு அதுக்கு ரொம்ப சுலபமா ஒரு பதில் சொல்லி அத ஏன்னா அந்த அந்த மாதிரியான த தலைவர்கள் எடுத்துக்கிட்டோங்கு இப்ப காமராஜர் காமராஜர் அவர்கள் வந்து இருக்கட்டும் நல்லது காமராஜர் காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ அவருக்கு இன்னும் கூட முடிச்சக்க ஏது துணிகள் கூட இல்லையாம் அப்படின்லாம் நான் வந்து கே படிச்சிருக்கேன் ஏன்னா அவருக்குன்னும் ரெண்டு துணிகளும் போ இவலுங்கலோ போலதா வச்சுருந்தாங்கல அ அதாவது அ அவர்கள் வந்து ஒரு கட்டத்துல அரசியல்வாதிகள் அப்டின்றத தாண்டி அவெல்லா எவ்ளோ பெரிய மாமனிதர்களா இருந்துருக்காங்க அப்டின் றது தா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆ நம்ம வந்து ஒரு செயல்பாட எடுத்துக்கணு என்னன்னாக்கா அப்டியாபட்ட மா மனிதர்கள்லா நம்மல வந்து நம்மளால பாக்க முடியலயே அப்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அது ஏன்னா அவுங்க வந்து அ ஒரு முதலமைச் சரா இருந்த காலத்துல அப்டின்னு பாத்தீங்கன்னா அவுங்க அவுங்க வீட்ல வந்து ஒரு பைப்பு ஒண்ணு வந்து குடிநீர் பைப்பு திருத்தலுக்கு படக்கூடிய குடிநீர் பைப்புன்னு அவூங்க வீட்டுக்கு ஒரு பைப்பு ஒண்ணு அமச்சு குடுத்துருப்பாங்க அ அப்ப பாத்தீங்க அப்டின்னா அந்த பைப் யார கேட்டுட்டு என்னோட வீட்டுக்கு உங்கள யார கேட்டுட்டு பைப்புக்குழ வந்து நீங்க போட்டு குடுத்தீங்க இந்த பைப்புக்குழா எனக்கு வேண்டா என்ன காரணம் அப்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த முதலமைச்சர் வீட்டுக்கு ஒரு பைப்பு குழா போட்ருக்காங்க அப்டிங்கும் போது அ அத வந்து இப்ப முதலமைச்சர் வீட்டுக்கு போட்ருக்காங்க அதுல கிளர்க் வீட்டுக்கு
ம்
ஆ மற்றவங்க வீட்டுக்கெல்லா வந்துட்டு போடுவாங் போட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த பைப்பயே வேண்டா அப்டின்னு சொல்லி புடுங்கி கொடுத்தவங்க ஐயா காமராஜர் அவர்கள்
ஆமா கண்டிப்பா
அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்களா இருக்கட்டு அ இவர்களே அதாவது ஒவ்வொருவரை பற்றி பேசப்போனால் நமக்கு ஆ பேசுவதற்கு மணிக்கணக்கா ஆகும்ங்கறத உண்மையான விஷ்யம் ஏ ஏன்னா நம்ம சும்மா நம்ம ஒ ஒ நம்ம ஒரு அவருடைய தலைப்பு அவருடைய ஆவ தலைப்பு அப்டின்றத எடுத்து நம்ம பேஸ்றோ அப்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோ அப்டின்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் பத்தாது அப்டின்னுதா நம்ம வந்து சொல்லணு ஏன்னா இப்ப ஆயா அ நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து கலைஞர் அவர்கள எடுத்துக்கிட்டோ அப்டின்னாக்கா ஆ அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல யோசிச் செஞ்சா மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை வரும் எந்த அளவுக்கு தீமை வரும் அப்டின்றத யோசிச்சு யோசிச்சு விஷயங்கள செஞ்சிரு தா நம்ம சொல்லணு ஆ நம்ம வந்து முக்கியமா நம்ம இதுல பதிய வைக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னா அரசியல் சம்பந்தமா நம்ம வந்து எதையுமே நம்ம வெளிப்படுத்தல ஏன்னா நல்லமனசு தலைவர்கள பற்றி தா நம்ம பேஸ்றோமே தவிர இத வந்து அரசியல் அப்டின்றத வந்து நம்ம வந்து இதுல வந்து வெளிக்காட்ட ஆ வில்லை அப்டிங்கிறதுதா ஒரு முக்கியமான தகவல்
ஆ ஆமா கண்டிப்பா அ இந்த மாதிரி நம்மளோட நேரத்த வந்து அனாவசியமான சில செயல்பாடுகள்ல வந்து ம் அ செலவழிக்கறத விட இந்த மாரி புத்தகங்கள் இந்த மாரி வாழ்க்கை வ வரலாறுகல பத்தி நம்ம படிக்கிறது அதெல்லா வந்து ரொம்பவே நல்லது தா நா சொல்லுவலயா இந்த மாரி இந்த பொன்னின் செல்வன் அப்டிங்கற புத்தகம் வந்து இருக்கு அதுதா வந்து தமிழ் புத்தகங்கள அதோட அதுதா வந்து அதிக அளவுல விற்பனை ஆயிருக்கு அப்பில்லா சொல்லுவாங்க அந்த புத்தகம் வந்து படிக்கணு அப்படினு ஆச ஆனா இது வரைக் கு இன்னு நா படுச்சத இல்ல இன்னொன்னு என்ன அப்டின்னாக்கா வேள்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம் ஒரு புக் இருக்கு அது வந்து இப்ப வந்து ஆடியோவா கூட லான்ச் பண்ணிருக்காங்க சில பேரால பா படிக்கிறதுக்கு இப்ப புக் எல்லா அந்த அளவுக்கு படிக்கல அதிகமா வந்து கைபேசி தா யூஸ் ப ப நம்ம வந்து பயன்படுத்துறோ இல்லையா அதெல்லா அ அது அ கைபேசியில கூட இந்த மாதிரியான ஆடியோல்லா நம்ம கேக்கலா அதோட கத வந்து வேள்பாறை அப்டிங்கறத கேக்கும்போது நம்மள வந்து அந்த குறிஞ்சி நிலத்துக்கே நம்மள வந்து அழச்சுட்டு போவோ அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பல புத்தகங்கள் பல வரலாறுகள் அதெல்லா படிக்கறது வந்து ரொம்பவே சிறந்தது அப்டின்னு சொல்ற அது அது வழியா வந்து நம்மளோட பொழுத போக்கலா நம்மளோட அறிவ வளத்துக்கலா இன்னொன்னு ந அந்த வரலாறுகள கேக்க கேக்கு போது படிக்கு போது நம்மோளட பிள்ளைங்களுக்கு கூட சிலவற்றை வந்து நம்ம சொல்லிக் குடுக் கலா இல்லையா
கண்டிப்பா கண்டிப் பா ஆமா நீங்க சொல்ற மாரி பாதுக்டின்னா ஆ ம்ப வந்து மீண்டு இது விஷயங்கல நம்ம அடுத்த பதிவுல வந்து இன்னும் நிறைய நிறைய விஷயங்க நம்ம பதிவு பண்ணலா அப்டினு நா நெனைக்கற ம் ம் கலைஞர் அவர்கள் கள அப்டின்றத வ அ அவர் அவர்கள பற்றியே நம்ம அடுத்த அழைப்புலா நம்ம மேலு தொடருவோ அப்டின்னும் அந்த இடத்துல பதிய வைக்கனும் ஏன்னா அவரை பத்தி சொன்னோ அப்டியின்னா அக்கா நமக்கு வந்து ஆஹ முன்ன சொன்ன மாதிரி நமக்கு நேரங்கள் பத் தாது அப்படின்னு தா சொல்லணும் ஆஹ் அவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மீண்டும் அடுத்த பேசலாம் தோழி நன்றி தோழி